அலோ
அலோ வணக்கம்மா
வணக்கங்க சாப்டீங்களா
ஆ சாப்ட்டமா
சரிங்க ஒடம்புச் சல்லான் படு சாப்ட்டே
நீங்க சாப்டீங்களா
சாப்டேங்க
என்ன சாப்டீங்க
களியு கீர கொழம்பு சாப்ட்டே
களியு கீர குழம்பு சாப்ட்டீங்களா ஒடம்புக்கு நல்லா இருக்குதுங்களா
சும்மாரா திருப்பலலா பேச முடியுது நேத்தெல்லா பேசவே முடியல
அப்டிங்களா
கொத்தமல்லி ஊருகா பத்தி சொல்றேனீங்கள சொல்லுங்களே
கொத்தமல்லு ஊருகாயா
ம்
ஆமாங்க கொத்தமல்லி வந்து உங்களுக்கு நீங்க செஞ்சு பழக்கமில்லயா இது வரைக்கு
நா சட்னி தா ஆட்டுவே ஊருகாலா வைக்க தெரியாது
அப்படிங்களா
ம்
காலையில நீங்க எ கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தீங்கன்னா
ம்
நல்ல ஒரு கட்டு நல்லா கிள்ளி மெல்லிசா
ம்
எல மத்துரோ அந்த தண்டுங்கள்லா போடக் கூடாதுங்க
சரிங்க சரிங்க
எல மாத்துரோ கிள்ளி வச்சுக்கணு
ம்
அப்பறமா தனியா ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு ஒரு கரண்டி தனியா எடுத்து வச்சுக்கணு
ம்
அதுக்கப்புறமா ஒரு கரண்டி தனியாவோடு கொஞ்சோ உளுத்தம் பருப்பு
ம்
கொஞ்சமா உளுத்தம் பருப்பு தேவயில்ல கள்ள பருப்பு ஒரு கொஞ்சோ போட்டுக்கோங்க
ஸ்னேச்
கொஞ்சோ வெந்தயோ கொஞ்சமா சீரகோ கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் சீரகோ
ம்
இது சரியா நல்லா வாணலில வெச்சு அடுப்புல
வெறு வாணல்ல வருகணுங்களா
வெறு வாணலிலயே ஆமா எண்ணலா ஊத்தக்கூடாது
சரிங்க
வெறு இதே நல்லா ஒரு கொஞ்ச் சிம்ல வெச்சுட்டு நிதானமா அத தங்க கலர்ல வதக்கனோ நல்லா வறுத்து எடுக்கணு
ம்
பதமா வறுத்தெடுக்கணு தனியா
ம்
அதெல்லா தனியா பதமா வறுத்தெடுத்துட்டு
செரிங்க
பக்கமா வெச்சு ஆற வச்சிடணு
ம்
தன்யா இப்ப என்னன்ன சொன்னே கொஞ்சோ வென்ந்தியோ தனியா சீரகோ ஆமா ஆமா காஞ்சூர் காஞ்ச மிளகாயி ஒரு கட்டுக்கு ஒரு இருவது மிளகா
ம் ம்
இருவது மண்ணேரம் பண்ணோ அது ஊர்கா இல்லயா
ஆ செரிங்க ம்
ஒருக்கட்டு ஊர்காய்க்கு ஒரு ரெண்டு கோலி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சைஸ்ல நாளா அ
ம்
உருலகிழங்கு அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கணு
அ
புளி கொஞ்சோ எடுத்து வச்சுட்டு
ம்
உள்ள நல்லா சுடு தண்ணி போய் கொதிக்க வச்சு அதலா ஊற வச்சி எத்துக்கணுங்க
ம்
அதுக்கப்பறமா அத அப்டியே ஆற வச்சுட்டு கொஞ்சோ நேர பொருத்து இதெல்லா அரைக்கணு
ம்
காஞ்ச மெளகாய் புளிப்பு உப்பு தேவையான அளவ் உ உப்பு சேத்துக்கணு நல்லா அரச்சு வச்சுட்டு இதெல்லா நல்லா தூள் பண்ணி
ம்
தண்யா தூள் பண்ணிக்கணு மிளகாயு நல்லா தூள் பண்ணிக்கணு இதெல்லாமே தூள் பண்ணி
ம்
குத்துமல்லி எலைய நறைய பச்சையா போட்டு அரச்சு வச்சுணு நல்லா
ஆஹோ கரைக்கணுங்ளா
அ
அரைக்கனுங்ளா பச்ச மொத கீரைய கொத்தமல்லிய ம்
கண்டிப்பா அரைக்கணுங்க நறீஸ் ஓரளவுக்கு நைஸா அரச்சு வெச்சுட்டு
ம்
அதுக்கப்றமா அத
ம்
நைசா அரச்சு வெச்சுட்டு அ தாளிக்கணோ தன்யா திருப்பி எண்ணெ ஊத்தி நெறையா
ம்
ஒரு கால் கிலோ கால் லிட்ரு எண்ண ஒரு கட்டு் கொத்தமல்லி பெரிய கட்டா இருக்கணோ
ஆ
அ ஒரு ரெண்டு கட்டு போட்டோன்னா வேர் அதுக்கு தகுந்த மாரி எண்ண ஊத்தி
ம்
அது கடுகு போட்டு கருவு தாளிச்சிட்னுங்க
ம்
கருகு கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டோம்னா
ம்
அது வந்து இதாகாது நல்லா நைஸா அரச்சிட்டு அத தாளிச்சுட்டு கொஞ்சமா ஸாதம் போட்டு சாப்ட்டு பாருங்க
ம்
நல்லா டேஸ்டாவு இருக்கோ சாப்புறதுக்கு ஒடம்புக்கு ஜீரண சக்திக்கு நல்லா ஆரோக்யோ
இது நால் நாள் இருக்குமா இல்ல கொஞ்சோ நாள் வெச்சுக்கலாமா
இல்லைங்க ஒரு ரெண்டு மாசோ மூணு மாசோ இனிக்குது ஃப்ரிட்ஜுல வெச்சோம்னா நால் லஞ்சு மாசோ கூட வெச்சிட் சாப்டுவாங்க எங்க அத்த
செரி செரி
அந்த சுடு தண்ணி வந்து புளி வந்து தண்ணி ஊத்தாம நறைய சுடு தண்ணீல வேங் போடுறோ இல்லைங்ளா
ம்
பச்ச தண்ணி போடக்கூடாது சுடு தண்ணி கொஞ்சோ நல்லா கொதிக்க வெச்சி சுண்ட வெச்சி அதுல போட்டுக்கணோ புளிய
ம்
அத அரச்சிட்டோம்னா
ம்
நல்லா து அது கெட கெட்ர் கெர்ர வாய்ப்பு இல்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குது
ம்
இந்த பொடி பண்ணதெல்லா எடுத்து கலந்து
ம்
அ டேஸ்டாவு இருக்கோ ஒடம்புக்கோ நல்லது ஜீர்ண சக்தி அஜீர்ண கோளாறுகள் எல்லா கொறையு
செர் சேரி
இப்ப ஒறுக்க ஊறுகாய் சாப்பிடறத விட
ம்
இந்த மாறி சாப்பிட்டீங்கன்னா கேஸ்ட்ரிக்கு அஜீர்ண கோலை மொடக்கு வாதத்துக்கு கூட நல்லதுங்க
ம்
இந்த மாரி செஞ்சு சாப்ட்டு பாருங்க
ஆ
ஆரோக்கியமா இருக்கு அது இருக்கு அப்புறமா நீங்க நா வந்து செஞ்சு சாப்ட்டுக்குறே நீங்க செஞ்சு சாப்புடுங்க
ம் செரிங்க நா செஞ்சு சாப்பறே சட்னி மாரி இருக்குன் நெனச்சுட்டுருந்தே
ம் உங்குளுக் வேற எதாது தெரியுமா
எதோ தெரியு தெரியுன்றது இக்குது தெரியாது கூட இருக்குன்னா
வாழ வாழத்தண்டு பொரியலு எதுக்கு சாப்பட்ணுங்க
அ
வாழத்தண்டு பொரியில்
வாழத்தண்டு பொரியலா
ஆமா
நா ஜூசா கூட அடிச்சு சாப்டுவே
ஜூஸ் இல்லாம வயித்துக்கு சாப்பட்றமாரி பொரியலா அந்தமாரி
பொரியல்லா நாதா சின் சின்னதா கட் பண்ணனு ஃபஸ்ட்டா ரவுண்டா கட் பண்ணிட்டு இந்த கையிலே இப்டி இப்டி இப்டி இப்டி பின்னால வெச்சு தேச்சா உருளு ரவுண்டா தேச்சிட்டு இப்டி இப்டி கைல தேச் சாலே ஒரு ஒரு இதுக்கு நார் வந்துரு
ம்
கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா நார் இழுத்து இழுத்து இழுத்து செஞ்சுட்டு அப்புறமா ட்ரையா சதுர வடிவுல கட் பண்ணிக்குவே அத என்ன பண்னுவே தெரியுங்ளா தண்ணில போட மாட்டே லைட்டா மோர்லதா போடுவே
ம்
ஏ மோர்ல போட்ற தெரியுங்ளா
ம்
கருப்பா இருக்காது வெள்ளயாவே இருக்கு வெள்ளையாவே இருக்கு அத எடுத்து பாயில் பண்ணிருவே குக்கர்ல வெச்சு நல்லா நாலஞ்சு விசில் வெச்சிருவே
ம்
வெச்சிருவே நாரெல்லா வந்து அந்த அறுக்கும்போதே நா எடுத்துருவே ரவுண்டா வெட்ட போது சக்கர மாரி வரு அத அப்டி வெச்சு இப்டி கைல போட்டு இப்டி இப்டிடுனாலே நார் வர்றதலா வந்துரு இதுக்கு பொதுவாவே வந்து மந்த வாழ காய்தா வெப்பே அதுல நார் இருக் காட்டு மற்றதல்லாலா நாலு இருக்கு டேஸ்ட்டா கூட இருக்காது
செரி தென்னங்குச்சி வித்துட்ருந்தீங்ளா
ம
தென்னங்குச்சி வெச்சு அலசுனோம்னா அத இது அதுல இருக்கிற நாரெல்லா இதுல வந்துருது
நீ சொல்றது வந்து கட் பண்ணி நாறு எட்டு எடுக்கறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அது அத முள்ளு போட்ண்ணு இல்லனா எதாது ஒன்னு போட்ணு போட்டு இப்டி சுத்தனமனா வரு நீங்க அறுக்கும்போது ன் இப்டி ரவுண்டா சக்கர மாரி அறுத்துட்டு
அப்டிதா அறுக்குறோ நாங்களு
ரவுண்டா அறுத்துட்டு அந்த பின்னால இப்டி இப்டி தடவுங்க பாருங்க எ கொஞ்சுண்டு லைட்டா நம்ம கை எதாது ஆகுதுனாகூட கொஞ்சோ எண்ண தட கைல எண்ண தழுவிட்டு இப்டி இப்டி அனுப்னீங்ளா கொஞ்ச கொஞ்சமா நார் வந்துரு இப்டி ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு கைல இப்டி இழுத்தாலே ஒ ரவுண்டா முடிய நம்ம பின்னும்போது எப்டி பின்னுவோ அப்டி இப்டி இப்டி இப்டி இருந்தான் வெச்சுக்கோங்ள வந்துரு நா அப்டிதா பண்ணுவே எனக்கு பாசிப்பருப்பு போட்டு போட்டா கூட ரொம்ப புடிக்கு கொஞ்சமா பாசிப்பருப்பு போட்டு
ம்
பாசி பருப்புட்டு வேக வெச்சுட்டு ஒரு மொளகா காஞ்ச மொளகா கருவேப்பில சீரவோ அதல்லா போட்டு இது வேக வெச்சத எடுத்து போட்டுட்டு
ம்
சாப்ட்டா கூட்டு மாடி நல்லா இருக்கு எனக்கு புடிக்கு. கொஞ்சொன்னா கொஞ்சோ எக்ஸ்ட்ரா வரு ரெண்டு வேலைக்கு சாப்பட்லா. கொஞ்சமா இருந்தா ஒரே ஒரு வேல அவ்வுதா காயே சாப்ட்டுட்டு ஏ ஒரு கப்பு காயின்னா ஒரு அர கப்பு தா சாதோ அப்பவே சாப்புடு நல்லா இருக்கு நீங்க பாசிப்பருப்பு போட்டு பண்ணி பாருங்க
ஆ செர்மா ரொம்ப நன்றிம்மா
சரிங்க